என்னங்க எப்பிட்ருக்கிங்க
ஆ வணக்கம்ங்க நல்லா இருக்கறங்க
கொழந்தங்கல்லா என்ன பண்றாங்க
அந்த பைய பள்ளிக்கூடோ போய்ட்டானுங்க சின்ன பைய தூங்குறானுங்க
அப்பிடிங்ளா இந்த பரீச்ச லீவுலயே முழு பரீச்ச லீவுல எல்லா பசங்கள எல்லா எப்பிடிதா வச்சு சமாளிச்சிங்க
அத ஏன் கேக்குறீங்க நீங்க வேற அது பெரிய பாடுங்க அந்த ஒரு மாசோ ஓட்ரதுக்குள்ள எனக்கு வீட்லயே சண்ட வந்துருமாட் இருக்குதுங்க அப்பிடி ஆயி போச்சு
ஆமாங்க இந்த வீட்ல உக்காந்துட்டு செஞ்சு குடுக்குறது சாப்பிட மாட்டேன்ட்டு ஆளாளுக்கு ஒன் ஒண்ணு கேக்குறாங்க
நீங்க வேற நாங்க இந்த எங்க சொந்த ஊருக்கு போயிருந்தோம்ங்க நாங்க இங்க ஒரு பக்கோ தங்கி இருக்கிறம்ங்க அப்புறோ லீவு புள்ளோட்டி லீவ் உட்டாதா ஊருக்கு போவோ
அப்டிங்ளா
ஊருக்கு போனம்ன்னா தாத்தா பாட்டின்னு என்ன பண்ணிட்றாங்கன்னா நம்ம சோறு ஊட்றதுக்கு உடாம காலங்காத்தாலயே அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து குடுத்தட்றதுங்க அத ஒன்ன காலைல கப்புன்னு அடிச்சானுங்கன்னா அ மதியானம் வரைக்கும் எனக்கு பசிக்கிலயிம்மா எனக்கு பசிக்கிலயிம்மா சோற கைல தொட்டு பாக்குறது இல்லங்க
ஆமாங்க இந்த தாத்தா பாட்டி ஊருக்கு கூட்டிட்டு போனாவே அப்பிடிதா செல்லம் குடுத்து நம்பளய வேலயே கரக்ட் டா அதாவது அவங்கவுங்க வேலய செய்யவே உடமாட்டாங்க
உடமாட்டாங்ளா அரண் ரெண்டாவது என்ன ஆயி போச்சுனாங்க அந்த அந்த ஐஸ்கிரீம் சாப்ட்டு லேசா பசி வர நேரத்துக்கு நம்ம சோத்த போட்டு உட்லான்னு தட்ல சோத் போட்டம்ன்னு வைங்க என்ன ஆயிரும்ன்னா இந்த முட்டாயி இல்லைங்க நீங்க வேற அப்பிடி சொல்லிட்டா கூட பரவால்லைங்க அப்பறோ அவங்க தாத்தா மறுபடி இன்டன் போனாருன்னா மதியானத்து ரெண்டு முட் டாயிம்பா அந்த அந்த அந்த கவர்ல அடைச்சு வச்ச அந்த சிப்ஸ் கலர் நாலு வாங்கியாந்து குடுத்தர்றதுங்க
ஆமாங்க
அத சாப்ட்டு போட்டு அப்பறோ எனக்கு மறுபடியு பசிக்கல இன்றதுங்க பொழுதுழுந்தா அப்பறோ தன்னால ஒரு கிளாஸ் பால் குடிச்சு போட்டு நாயாட்டோ ஓட்றதுங்க திங்கு திங்குன்னு பொழுதுனிக்கும் ஓடி ஓடி விளையார் றது கால்வலி எடுத்து ஏழு மணின்னா படுத்து தூங்கிற்றதுங்க சோறுன்னு வாயில வெக்கறது இல்லைங்க அந்த பத்து இருவது நாளா
ஆமாங்க சுத்தி சுத்தி ஓடிட்டு என்ன பண்றது இந்த காலமுக்கு எனக்கு கால் வலிக்குது எனக் கால் அமுத்து கால் அமுத்துன்ட்டு போட்டு ரச்ச பண்றாங்கங்க
இதே தாங்க எல்லா ஊட்லையு தொல்லையாட்ருக்குது அப்பறோ மோட் கேட் தூங்கிட்றாங்க எனக்கு நானும் சண்டை கட்னாலு சண்டை உழுந்து போயிருத்துன்னு போட்டு இப்ப ஒண்ணுமே இந்த பதினஞ்சு நாள் ஒண்ணுமே பேசறது இல்லைங்க எனக்கு தீயதுன்னு வயிறு எக்கேடோ கெட்டு போட்டும்ன்ட்டு போட்டு சோழியு பண்றதில்லங் கண்டுகிறதே இல்ல
நானு இங்கதாயிருந்தே எங்க வீட் டு எங்க எங்க வீடு வந்து என்ன கல்யாணம் பண்ணி குடுத்தது எல்லாமே ஒரே ஊரு தாங்க அம்மா ஊடு ஒன்னு பக்கத்துலதா இருக்குது பக்கத்துலதா வந்து கூட பொறந்தவங்க ஊடும் இருக்குதுங்க எல்லாமே ஒரே தெருவுதாங்க தள்ளித்தள்ளி இருக்கறோஅதனால எங்களுக்கு இந்த ஊருக்கு போய் தாத்தா பாட்டி பாக்குற வேலையெல்லா இல்ல அதுக்கு இதுங்க என்ன தெரியுங்களா பண்ணு ச்சிங்க என்ற பசங்கங்க இங்கிருந்து டூரு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நாங்க ஒரு கோயிலுக்கு ஒன்னு டூர் போனோ அப்புறோ குளிர் பிரதேசத்துக்கு ஒன்னு டூர் போனோ குளிர்பிரதேசன்னா நீங்க வெளிநாடுன்னு நெனைச்சிகாதீங்க நம் ம தமிழ்நாட்டுக்குள்ள தா பக்கத்துல இருக்கற ஊருக்கு தாங்க போனோ சரியான ஆ ட்டுங்க அங்க போயி குளிர்ல மழையில ஆட்றாங்க அவ்ளோ காச்சலு
என்னன்ன வார்த்தைங்க அங்க போயி
அங்க போயிங்க இதுக்கு போனோங்க ரோஜாப்பூ தோட்டத்துக்கு போயிருந்தோ கலர் கலரா இருந்ததுங்க இந்த புள்ளைங்க கொஞ்ச நேரம் பாத்துட்டு விளையான்ட்டு அப்பப்போ ரோஜா பூ தொட்டு பாக்குறேன்னு சொல்லி ஒன்னொன்னு பிச்சு கீழ போட்ருச்சுங்க அப்றோ நா சொன்னங்க நறையா கலர்யிருந்து இதுங்க அந்த ஊர்ல இல்லாத கலரே இல்ல அடுக்கடுக்கா கலர் கலரா ஏகப்பட்டது இருந்ததுங்க அங்க அப்டியே பாக்கும்போது அப்டியே எடத்த அந்த எடத்தோட குளுறுக்கு அந்த கலருக்கு அப் அப்டி இருந்துதுங்க அவ்வளோ அழகா இருந்துது
கண்ணுக்கு இதமா இருந்துச்சுங்கிறீங்க நீங்க சொல்றத பாத்தாலே எனக்கு பாக்கலாம்னு ஆசையா இருக்குதுங்க
சூப்பரா இருந்ததுங்க அங்க போனம்னா எப்டி இருக்குன்னா இன்னு ஒரு ரெண் நாள் இங்க இருக்கலான் இருக்கு நம்ம அங்க சும்மா டூரிஸ்ட்டாதாங்க போவ் முடியு அங்க அடிக்கற குளுருக்கு எல்லா தங்கவெல்லா முடியாது எதோ ஒரு ரெண்டு நாள் ஆசைக்கு போனமா இருந்தம்மா அதோட சேரிங்க அங்கியெல்லா நம்ம இந்த மாரி எடத்துல இருந்துட்டு எல்லா அங்க போய் எல்லா இருக்க வெல்லா முடியாதுங்க
வேற என்னென்னங்க பாத்தீங்க ரோஜா பூத்தோட்டோ வேற கொழந்தைகளுக்கு வெளையாடுறதுக்கு அந்த அந்த வெளையாட்டு சேரிங்க
அப்புறோ அங்க ஒரு குடிலாட்ட இருந்துது ஹோட்டலுக்கு போனோ அங்க குடிலாட்ட இருந்தது அங்கேயே ரூம் போட்டு தங்கிட்டு கொழந்தைங்களுக்கு அங்க சாப்புட வெச்சுட்டு நைட் கேம்ப் எல்லாம் போட்டுருந்தாங்க
சேர் சேர் சேரிங்க
அதுலியெல்லாம் போய் வெளையாண்ட் இருந்ததுங்க அதுக்கப்புறோ காலைல எந்துருச்சு மறுபடியு ஜூக்கு கூட்டிட் போனங்க
சேரிங்க
ஜூக்கு கூட்டிட் போனோனே அங்க இருக்குற விலங்குகள் எல்லாம் பாத்துட்டு வெளையாண்ட்டு
புள்ளைளுக்கு எப்புடிங்க வித்தியாசமான விலங்குகள்லா நறையா அந்த மானு கரடி அந்த மாரி இதெல்லா நறையா காமிச்சிங்களா
ஆ எல்லாமே காட்ணோங்க இவங்க என்ன நெனச்சுட்டாங்க இந்த புக்குள் இருக்குறதெல்லா பாத்துட்டு அழகழகா குட்டி குட்டியே இருக்குன் சொல்லி நெனச் சாங்க அங்க போய் பாத் த்தாதான தெரியு அது வந்து எவ்வளோ பெருசு இருக்குது அது வந்து எப்டி சிரிச்சிட்டு இருக்குது இவங்க எல்லாம் புக் இருக்கறது ப பா்த்துட்டு இந்த புலி சிங்கோ இதெல்லா வந்து என்ன நெனச்சுட்டாங்க நல்லா சிருச்சுட்டு அழகா இருக்கு ஒன்னும் பண்ணாத் து ஆபத்தான மிருகமில்ல நெனச்சுட்டாங் அங்க போயி அ புலி பாக்க போயிருந்தமா அப்ப அந்த புலி ஒரு கத்து கத்துச்சு பாருங்க அத பாத் த்துட்டு குடு குடுன்னு ஓடி வந்தவங்கதா மெரண்டு அடுச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க அந்த பக்கோ வந்து போவே இல்ல தங்கோ நம்ம அது உள்ளை எல்லா போய் பாக்கறது இல்லடா அதை உள்ள வெச்சு பூட்டி வெச்சுருக்குறாங்க
செரிங்க
நாம வெளியதா நின்னு பாக்கறோ அதனால நம்ம ப அது நம்மளை தேடி எல்லா வராது புடிக்காது பயப்படாதீங்க
அ சேரிங்க
அப்டின் சொன்னங்க
என் பையன அப்புடித்தானங்க அட்டகாசம் பண்ணிட் இருந்தியே கோயிலுக்கு ஊருக் போயிருந்தோம்ல ஊர்ல கோயில் திருவுழா அது இதுன் எல்லா முடுஞ்சுதுங்க அப்புறோ என்னமா எப் எப்ப பாத்தாலு லீவ் உட்டா ஊருக்கு ஊருக்கு கூட்டியாந்துர்றீங்க எல்லா பையனுகளு எல்லா சுத்தி பாக்கறாங்க போறாங்க வராங்கன் ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க நம்மகிட்ட
அப்புறோ நீங்களு டூரு போனீங்களா
நாங்களுந்தானுங்க ஒரு ரெண் நாள் கூட்டிட்டு நீங்க சொல்ற மாரி நாங்களுந்தா கூட்டி போயிட்டு வந்தோ
சேரிங்க என்ன எங்க போனீங்க
அ நீங் சேந்து அடிக்கிற வெயிலுக் எங்கிங்க போறது நீங்க சொல்ற மாரி குளிர் பிரதேசத்துக்குதே போ குளிரான பகுதிக்குத்தே போகோனு வேற எங்கிங்க போறது
சேரி சேரிங்க
அப்றோ போயிட்டு வந்தம்ங்க நாங்க போனவாக்கு நீங்க சொன்ன மாரி இந்த ரோஜா பூத்தோட்டம்ல இல்லைங்க அந்த மாதிரி எட த்துக்கு நாங்க போகல சும்மா ஒரு அளவான எடத்துக்கு தா போயிருந்தோம்ங்க
ம் அப்றோ பாத்தீங்கன்னா இங்க பக் பக்கத்துல எங்க ஊருக்கு பக்கத்துல பார்க் இருக்குதுங்க ஒரு டேம் இருக்குது அப்டியே இப்ப இங்க எங்க வீட்ல இருந்து பாத்தோம்னா ஒரு இருபது நிமிஷத்துல போயிற்லாங்க பைக்ல பக்கத்துல இருக்குது வாரோ வாரோ போவங்க வாரோ வாரோ போறங்கேட்டி நாங்க என்ன பண்ணுவோனா கொழந்தைங்க அங்க நா கூட்டிட்டு போனாங்க நானு அம்மா அப்பா எல்லாரு சேர்ந்து கூட்டிட்டு போனோ அவுரு வேலைக்கு போயிட்டாப்படிங்க
சேரிங்க
அங்க கூட்டிட்டு போயிட்டு கொழந்தைங்களை டேமு கீழ உட்கார வச்சு மீன் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்றோ டேம் எல்லா சுத்தி காட்டிட்டு பார்க் இருக்குதுங்க அங்க அங்க ஊ ஞ்சலு தூரி அதுக்கப்றோ சர்க்கஸு சீசா இதெல்லா இருக்குதுங்க ஒரு மூணு மணிக்காட்டோ போனங்க கொழந்தைங்க ஒரு ஏழு மணி வரைக்கு வெளாடுச்சுங்க அந்த மாரி உங்க ஏரியாவுல எதாவுது பார்க் இருக்குதுங்களா பார்க்
இல்ல அதா நான்ந்த இப்போ பையன சுத்திகாட்டுறதுக்கு கூட்டி போனோனு சொன்னனுல்லங்க என்னன்னு பாத்தோம்ன்னு சொல்றாரு அத கேளுங்க
ஆ சொல்லுங்க
அது அங்க போனோம்ங்க போய் சேர்ரதுக்கே ராத்திரி பொழுது போயிருச்சுங்க அப்றோ போயி காலையிவ எழுந்திரிச்சா பைய என்னமா திடீர்னு இங்க வந்துட்ட எப்டிமா வந்தம்னு அவனுக்கு மறந்து போன மாதிரி கேக்றானுங்க போடுற போன குசிலே எங்க இருக்கறோம்னே தெரிலீங்க அவனுக்கு
ஓ ஆமா நீங்க அவந்த போறப்போ உள்ள உக்காந்து தூங்கிருப்பா எந்திரிச்சோனா எடோ வந்துருக் கு என்னடா எங்க இருந்தோ அப்டின்னு யோசிச்சிருப்பா
ஆமாங்க என்னம்மா நம்ம வீட்ல இருந்து இங்க வண்ட்டோ எப்டிமா மேஜிக் பண்ணியாமா அப்டியா இப்டியான்னு அவன் கதகதயா கேட்கறானுங்க அவனுக்கு சந்தோஷோ தாங்க முடியலீங்க
ஆமா வெளியூர் பாத்தோன்னே சந்தோஷோ
ஆமாங்க அப்றோ பாத்தா காலையில எந்திரிச்சுனி கொழந்தைகள நல்லா குளிக்க வச்சுட்டுங்க சாப்பிட வச்சுட்டு அப்றோ சுத்தி பாக்குறது கூட்டி போன இந்த தண்ணிய சுத்தி நெரப்பிருக்காங்க நெரப்பிட்டு அதுக்குள்ள இந்த போட்டு மாரி வுட்டுருக்கறாங்க பயணிகளா அப்டே சைக்கிலிங் பண்ற மாரி போட்லயே அப்டி சைக்கிலிங் கால்ல பெடல் பண்றமாரி உற்றுகாணுங்க
அப்டிங்ளா கொழந்தைங்கள கூட்டிட்டு போனீங்களா படகு சவாரிக்கு
ஆமாங்க அது படகு சவாரின்னு சொல்ல முடியாதுங்க படகு சவாரியு போனோங்க அது வந்து எல்லாரு சேந்து குடும்பமா போனோமுங்க
ஆ சேரிங்க
இது அந்த குட்டி குட்டியா ஒ ச ஒரு
ஓ கொழந்தைங்க விளாயாடுறக்காக சின்ன கொளதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்குறாங்க
ஆமாங்க ஆமாங்க அதத்தானுங்க எனக்கு என்ன சொல்றதுனு தெரியாம முழிச்சுட்டுருந்த நீங்க கரெக்டா சொல்லிப்போட்டீங்க
பரவால்ல பரவால்லைங்க
அதுல உக்காந்து பெடல் பண்ணிக்கிட்டு வெளில வரவுணாணுங்க்குறானுங்க ஒருமண் நேரத்துக்கு அம்பது ரூவா அறுவது ரூபான்னு வாங்குறாங்க இர் வருவுனாங்கிறே உள்ள உக்காந்துகிட்டு அப்றோ வாசாமி வேறைய்ல போய் விளையாட்லான்னு சொல்லி அப்றோ கூட்டிட்டு வந்துங்க அத விளையான்டு முடிச்சுட்டு அப்றோ எப்டின்னாங்க இந்த க கயிறு ஒரு கோட்டுல இருந்து இன்னொரு கோட்டுக்கு ஒரு கொ கொஞ்சம் தூரோ ஒரு நூறு எறனூறு மீட் டர் கழுச்சு ஒரு பக்கோ தூணாட்டுருக்குதுங்க அது ரெண்டு தூணுக்கு நடுவுல கைத்து கட்டி வுட்டுருக்குறானுங்க அதுலியே சைக்கிள் ஓட்றதுங்க அப்டியே அந்த கைத்து மேலேயே சைகிள் ஓட்றது பாதுகாப்புக்கு எல்லா இதுவு பண்ணியிருக்குறாங்க நம்ம ஒன்னுப் பயப்பட்ற அளவுக்குல்லா ஒண்ணுமில்லைங்க சூதானமா நம்ம அதெல்லா பிரச்சனை இல்ல
அதெல்லா பிரச்சனை இல்லைங்க இந்த பசங்க என்ன பண்றதுன்னா நா வளையாட்ற கூட்டா அது வீட்டுக்கு போகணுங்குற ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஜாலியா இருக்குறாங்க
ஆமாங்க அப்புறோ அந்த சைக்கிள் ஓட்டி முடிச்சானுங்க அப்புறோ சேரின்னுவுட்டு ஆமாம் இந்த கிரிக்கெட்டு எப் கிரிக்கெட் விளையாடு்றதுக்கு எப்டினா சுத்தி கட்டி விட்டுருக்குறானுங்க அப்படி பந்து வெளியேவே போகாதுங்க மேலையு நட்டுக்கட்டியிருக்குறாங்க சைட்ல நாலா மூலைக்கும் கட்டியிருக்குறானுங்க
பரவாயில்லைங்க இல்லன்னா பந்து வெளியே போச்சு பொறுக்கி கூடுன்னு நம்ளுக்கு ஒரு வேல வச்சுருப்பானுங்க
நம்ம பயன் மட்டுமந்தே உள்ள போக முடியும் வேற பயனிக உள்ள போக முடியாது
ஓ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அமௌண்ட் கட்னா ஒருத்தர் தா
ஆமாங்க பா ப பந்து எப்படி வரும்னு நினைக்கிறீங் நீங்க
மெதுவா குழந்தைங்க தா விளையாடுறாங்கனு மெதுவா போடுறாங்களா இல்ல எல்லார் மாரியு வேகமா போடுறாங்களா
இல்லைங்க நீங்க வேற அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கருவி வச்சுருக்கிறானுங்க அதுல நேரா செட் பண்ணி விட்டானுங்கனா அதுக்கு குழந்தைங்கன்னா மெதுவா போடுதுங்க அது எனக்கு பாத்தனே ஒரே ஆச்சரியமா போச்சுங்க
ஆமாங்க இப்ப எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்லாங்க அதனால என்ன வேணா பண்ணிக்கலாங்க
ஆமாங்க அப்புறே எ பயன் விளையாட்றா மெதுவா தான்ங்க் பந்து வந்துச்சு எங்க வீட்டுக்கார் போய் விளையாட்றாரு வேக வேகமா பந்து எரியுதுங்க நா வளச்சு வளச்சு அடிக்கிறாரு அப்புறம் என் பையனுக்கு ஒரே சந்தோஷம் தங்க முடியல அப்பா எனக்குல்லா மெதுவா வந்துச்சு ப்பா நாளா சூப்பரா அடிச்சுடே உனக்கு பாரு வேக் வேகமா வருதுனு அவனுக்கு ஒரு அதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டானுங்க
சந்தோஷப் பட படட்டுங்க
அப்புறம் சேரினு அந்த விளையாட்டு போட்டிகள எல்லா அது மதியானம் ஆய் போச்சுங்க எல்லா விளையான் முடிச்சு வெளிய கூட்டியாந்து சேத்துறதுக்குள்ள
ம் அப்புறோ நாங்க இங்க போனமல்லங்க அந்த டூர் போன இடத்துலங்க அ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரூமு அந்த ரூம் ஃபுல்லா வந்து கலர் கலரா பால் போட்டு வச்சுட்டாங்க அந்த பால் குதிச்சாலு குழந்தைங்க குதிச்சாலு அவங்களுக்கு அடிபடாது அந்த மாரி ஏதோ ஒரு என்ன மெட்டு சி ஜில்ல பண்ணாங்கன்னு தெரியல அந்த பாலு அப்படி இருந்துச்சுங்க அதுக்குள்ள ஏறி குதிச்சு குதிச்சு விளையான்ட்டு ரூம் வுட்டு வரவே மாட்டேங்கிறானுங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒருமண் நேரத்துக்கு எழுபது ரூபாங்க பரவால்ல ஆனா வேல பரவாயில்ல ஒரு மண் நேரங்கிப்ப பரவால்ல வருவனாங்கிறாங்க ரெண்டு பேத்தையு கூப்பிட்டே இருக்கிறே அப்புறம் சேரி ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொன்னாங்கேட்டி மறுபடி இன்னொரு மண் நேரத்துக்கு ரெண்டு பேத்துக்கு எறநூறு ரூபா குடுத்துட்டு சேர் ரெண்டு பேரு சந்தோஷமா விளையாட்டும் எப்ப பாத்தாலும் வூட்டுக்குள்ளேயே தான கடக்கறாங்க வெளியே வந்து சந்தோஷமா விளையாட்டுன்னு வெளையாட வச்சு கூட்டிகிட்டு வந்தாேங்க அப்படி ஒரு சந்தோஷங்க ரெண்டு பேத்துக்கு
குழந்தைங்க சந்தோஷ்தாங்க நம்ம சந்தோஷ
ஆ வீட்டுக்கு வந்துட்டு அம்மா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா எனக்கு புடிச்ச மாரி நடந்துட்டமா நீ இதே மாரி டெய்லி கூட்டிட்டு போமாங்குறாங்கண்ணா
ஆமாங்க ஏங்க அப்புற பேசலாமாங்க
ஆ சரிங்க
ஆ சரி